கம் தோழி நல்லா இருக்கோ நீங்க எப்டி இரு க்கிங்க அ உங்க குடும்பத் துல உள்ள எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்கங்க
உம்
தோழி இப்ப வந்து நம்ம வந்து சேமிப்ப பத்தி பேசலா
ஆ சேமிப்புபத்தி ஆ
ஆ சேமிப்பு என்பது வந் து ரொம்ப முக்கியமானதுங்க அதனால வந்து எ என்னன்னா நெறைய வீட்ல வந்து சின்ன வயசுலெந்து சேமிக்கிற பழக்கத் த வந்து பண சேமிக்கிறது வந்து குழந்தைகளு சொல்லி குடுப் பாங்க ஆ பண இல்லைன்னா இந்த காலத் துல யாரும் மதிக்கமாட்டங்க சொல்ட்டு கொழந்தைகளுக் கு அதுல்லா சொல்லிக் குடுத்து சிறுவயதுலருந்தே அந்த பணத்தோட அருமைய வந்து சொல்லிக் குடுத்து வளக்கணும் ஆ நெறைய இப் ப இருக்கிற பேரன்ட்லா என்ன பண்றாங்கனா கொழந்தைகளுக்கு வந்து நம்மதா நெறைய கஷ்டப்பட்டோ
ஆ பசங்களாது உம் உண்மதா பசங்களாது நல்லா இருக்க
இல்லல்ல ஆ ஆமா கிட்டு நெறைய அவுங்க கேக்குறதெல்லா அதோட அரும தெரியாம குடுத்து குடுத்து வ குடுப்பாங்க உம் இப்ப எக்ஸாம் புள்கு என்னனா என்ன சொல்வாங்கனா இந்த ஒரு ஒரு மரோ ரெண்டு ரெண்டு மரொ வளக்கறான் வச்சுக்கங்ளெ ஒரு மரத்துக்கு வந்து நீங்களே ஒரு மரத்துக்கு வந்து தண்ணி ஊத்திரிங்க வச்சுக்க ங்ளா இந்த தண்ணி ஊத்த ஊத்த டெய்லி தண்ணி ஊத்துனா அந்த மரம் வந்து அம்ம வேரு வந்து அடிய ஆழமா போகாதுன் சொல்வாங்க இப்ப இன்னொரு மரத்துக்கு வந்து லைட் டா தண்ணி விட்டு எப்பயோ ஒருர தண்ணி ஊத்துனொ வச்சுக்கங்களே அது வந்து தே தண்ணீ தேடி தேடி தேடி ரொம் ரொம்ப ஆழமா ரொம்பையும் மண்ணை வந்து இரிக்குமா பிடிச்சு ஸ்ட்ராங்க் ஆயிரும் அப்புறம் புயல் மழையல்லாம் வரு வரும் போ அந்த மருந்து ஸ்ட்ராங்கா நிற்கும் நிறைய தனி தனி ஊத்தி ஊத்தி வச்சுகு ஊத்தி வளர்குறா பாத்தீங்களா நல்லா பச்ச பசே இருக்கு ஆனா அந் து வேறெல்லாம் வந்து ரொம்ப ஆழமா போயிருக்காது அப்படி ம மழ காத் அதெல்லா தாங்க முடியுமா அப்படி சஞ்சிடும் அது மாரி தான் எங்க ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் சொல்லி கொடு இருக்காங்க இந்த மாரி இதோ உதாரணத்துக்கு இத சொல்லி இருக்காங்க நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து இந்த மாரி சேமிப்பா வந்து நீ பழ அ இது பண்ணு குழந்தைகளுக்கு வந்து அம்மவ கூட்டு சொல்லுவாங்க ஆஹ் பெற்றோர்கள குழந்தைகளுக்கு நெறைய செல்ல கொடுத்து வளர்க்காதீங்க அவங்களுக்கு வந்து கேக்க எல்லா வாங் கொடுக்காதீங்க
உம் நம்ம கஷ்டத்த அவங்களுக்கு வந்து சொல்லி வளர்க்கணும் நாங்க இவ்வளவு கஷ் கஷ்டப்பட்டும் அப்படின்னு சொல்லி வளக்கும் நம்ம
இல்ல அவங்களும் வேற ஒவ்வொரு பேர வந்து கஷ்டமே ப ற்றுக்க மாட்டாங்க
அஹ் அஹ் அப்படி இல் அஹ் அப்படியே நம்ம எவ்வளவுதான் பணக்காரா இருந்தாலும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்போ ஒரு பொருள் விலையை அதிகமா நம்ம வாங்கி கொடுத்தாதான் அடுத்த நிமிஷமே அதை வீணடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது பணத்தோட அரும அவங்களுக்கு நம்ம கத்து கொடுத்தா அத பண்ண மாட் தான
ஆமா சிறுவயத இதுலயே அவங்களுக்கு வந்து ஆஹ் ஆஹ் அப்படி இரு குழந்தை வந்து ரொம்ப வந் த்த நம்ம பணம் கொடுக்காம ரொம்ப சிக்கனமா சொ இருக்க சொல் கொடுத்தம்னா அந் நா சொன்னேல அந்த மரங்கள் மாரிதான் ஒரு அவங்களுக்கு கஷ்டம்ன்னனு வரும்போ து நல்ல ஸ்ட்ராங்க ஆய
ஆயப்பாங்க உம் உம்
அவங்க தான் அந்த மரமாரி சஞ்சருவாங்க சின்ன வயசுலந்து நெறைய அந்த ட ஆர்ம தெரியாம ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தனால அவங்க வந்து ஒரு பொருள் கிட லோ பின்னாடி ஏதாவது ஒண்ணு கடைக்கலையே ரொம்ப பேர் வந்து அஹம் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம ஆஹ் நிறைய பிரச் ன்ன அவங்க நெகட்டிவா திங்க் பன்னி வேறலய இதுல போய்இதா ஆயிரங்களா ஆஹ் அதனால வந்து சின்ன வயசுல நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்ப வளர குழந்தை களுக்கெல்லாம் சின்ன சின்ன சீட்டு மாதிரி போட்றது அப்புறம் வந்து அப்பல்லாம் ஒரு சீட்டு மாரி போட் எழுதி கொடுத்த இந்த காசை அவங்களுக் கையில கொடுத்துட்டு
உம் உம் கர உம் உண்டியல் வாங்கி கொடுக்க அது பண்ணலாம் நம்ம சின்ன வயசுலேயே உண்டியல் வாங்கி கொடுத்து நம்ம டெய்லி ஏதோ கொடுக்கறோம் இத வ நீ உண்டியல போடு சேமிச்சு வை அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நீ சேமிச்ச வை இவ்வள காச சேர்த்தேன்னா உனக்கு நான் எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உடனே சரி நம்ம அம்மா அப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்க பைசா வாங்கி வாங்கி வாங்கி அதில் போட்டு சேமிப்பாங்க
செய்ப்பாங்க அப்புறம் வந்து ஆஹ் ஆமா அப்புறம் உண்டியல் வந்து அவங்க கையால உடைக்கி சொல்லி மண் உண்டயல் வாங்கி ஒடைக்க சொல்லி அத வந்து அவளுக்கு ரெய்யிசல் எண்ணி பார்க சொல்லணும் ஆ பார்த்தா உனக்குஆர்வம் அதிகமா வராரு அப்புற வந்து அவங்கள கூட்டுப் போய்ட்டு ஏ அவங்களுக்கு தேவையானத தேவையானதுன யூஸ் புல்லானது ஒரு புக் வாங்கி தரது வா எத்தனபாட்ல வாங்கி தரது ஒரு பேக் வாங்கி தரது ஒரு ஷூ வாங்கி தரது அது இது மாரி அவங்க முன்னாடியே அவங்க அவங்களே குடுத்து அவங்களே வாங்க சொல்லி இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும்
ஆர்வம் வருது அவன் இந்த உண்டியல் நிறைஞ்சிருச்சா அப்பே இன்னொரு உண்டியல் நம்ம சேர்க்கணும் அப்டிங்கற ஒரு ஆர்வம் வரும் வாங்கிக்க தருவாங்க அ அப்டின்னு ஒரு ஆர்வம் வரும் அதனால எப்வுமே ம் சேமிக்கிறதுக்கு நம்ம பசங்களுக்கு கோ இதுக்குங்க நம்மளுமே எவ்வளோ சிக் சத்தமா இருக்குமோ அவ்வளவு நல்லது தேவையானது செலவு பண்ணணும் தேவையில்லாதத செலவு பண்றது வீண் செலவு அதே மாரி அவங்க இத வச்சிருக்காங்க நம்ம இத வச்சுக்கணும் அப்டின்னுனு நம்ம நெனைக்க கூடாது நம்மளுக்கு எது வருமோ அததான் நம்ம பண்ணணும்
ஆமாங்க அ கெழந்தைகளுக்கு வந்து சிறு வயதுலதான் பணத்தோட வந்து வேல்யு வந்து சொல்லி கொடுத்து வளக்கனு ஆ நம்மிட பணம் அதிக மா இருந்தாலுமே இரு இதுன்னா வச்சிக்கோங்களே அது வந்து காட்டிக்கிராம இருக்கணும் அவங்ககிட்ட ரொம்ப காமிச்சனா அவங்க நம்மிட்ட நெறைய பணம் இருக்கு நம்ம இப்படி செலவு பண்ணனு தோணும் அவங்களுக்கு ஆஹ அதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்புறம் ரொம்ப கா அதிகமான பணம் இருக்கிற விலை உள்ள பொருட்கலாம் அதிகமா வாங்கி தரக்கூடாது ஆஹ் வந்த அதுமாதிரி அவனுக்கு சின்ன சின்ன வயசு சின்ன வயசுல இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா ஆஹ் அவங்களுக்கு வந்துத் பெரிய பையனா பனி நிறைய சேமிக்கிற பழக்கம் தோணும் அடுத்தவங்கள கைய ஏந்தி நிற்கிறும்ன்னு தோணாது இந்த ஒரு கஷ்டம்னு வந்த போது நிறைய பேர் நிறைய நான் பார்த்த அளவுக்குலாம் பாத்தீங்கன்னா நிறைய நல்லா சப்பாரிப்பாங்க ஆனா விட்டுறுவாங்க பணத்தெலாம் அப்புறம் ஒரு கஷ்டம் ஒரு ஆஹ எமர் ஜென் சின்னு வரும்போது
காசு இருக்காது அஹ் அதுதான் வந்து இவ்வளவோ காசு வந்துச்சு ஒடனே ஆடம்பரமா செலபேர்ரு இவ்வளவு காசு வந்துருச்சு இன்னைக்கு சம்பளம் போட்டாங்கட்டு உடனே போய் தாம் திம் அது இதுன்னு எல்லா வாங்கறது ஆனா அதுக்கப்புறம் ஒ அந்த மாச கடைசி புத்தி வந்ததுக்கு அப்பறம் காசு இல்லாம அடுத்தவங்கிட்ட போய் தர்றீங்களா அப்படின்னு நிக்கிறது எதுக்கு அதுக்கு முதலயே நம்ம சிக்கனமா செலவு பண்ணோம்னா
அப்ப தா சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணு அந்த பண வந்து நம்ம பேங்க்ல எப்பமொ அக்கவுண்ட்ல இருந்துட்டே இருக் இப்பலா எமெர்ஜென்சிக்கு எடுத்து செலவுண்றது அப்ப நறைய சேவிங்ஸ் பண்ணி அவுங்க அப் அப்பதா அந்த ஒரு கட்ட வர போது அவுங்க ஸ்டேஜ் வரும்போது வீடு வாங்கறது அதெல்லா லா அவுங்களுக்கு தோணும் பண சைஸ் பண்ண பண்ண ஆமா
உம் உம் பண இருந்தாதா இந்த காலத்துல மதிப்பாங்க படிப்பு எவ்வளவுக்கு இருக்கணுமோ இப்ப அந்த மாரி பண இருக்கற மாரி ஆயி போச்சு பண இருந்தாதா மதிப்பாங்க அதனால சின்ன சின்னதா சேமிச்சு வச்சாதா எல்லாத்துக்குமே நல்லது
அவன் சின்ன வயசுல இருந்து சேவிங்ஸ் போடுறது சீட்டு போடுற சொல்லி தரணு அப்புற வந்து ஒரு பதினெட்டு வயசா த்தினா அவுங்களுக்கு வந்து பேங்க்ல போட சொல்லி இதுவு அவுங்களுக்கு வந்து வித்ரா பண்றது அப்பிடி அ இது பண்றது போடுறது எப்படிய அது எரைஸ் சொல்லி கொடுத் து அவுங்கள வளர்க்கணும் அப்பதா அவுங்களுக் வந்து அதே பழக்க வந்து கடைசி வரைக்கும் வரும்
ஹ உம் உம் உம் உம் கண்டிப்பா தோழி உம்
ஆஹ் ஆமா ச அப்பற வந்து என்னன்னா நறைய பேர் நா பாத்துருக்கேங்க ஆஹ் ரெண்ட இப்ப எக்ஸாம் எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒருத்தவங்க நறைய ஒரு ரெண்டு லட்சம் சேல்ரி வாங்குராங்க இன்னூருத்தர் வந்து ஒரு ஐம்பதாயிர சேல்ரி வாங்கினேுச்சே இருங்களே ஆனா ரெண்டு லட்சம் வாங்க விட அம்பாதயிரம் சே வந்து ரொம்ப சிக்கனமா இருக்கு பண நறைய வச்சிருக் பாங்க இரண்டு லட்சரூபா வாங்கறங்கோ நறைய பண வச்சிருக் சொல்லுங்க சார்
செலவு பண்ணிருவாங்க ஆஹ் அத சேவ் பண்ணாம உடனே இவ்ளோ இருக்குல்ல அப்பிடின்னு அவுங்க செலவு பண்ணிருவாங்க ஆனா கம்மியான செலவு உம்
பாத்தீங்கின்னா நறைய கைல வா
கையில வச்சிருப்பாங்க உம் உம் உம் உம் உம் உம் உம் உம்
இப்ப நம்ப இருந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ப நறைய விஷயங்கங்களை எடுத்து சொல்லி ஆஹ் அவங்களுக்கு நறைய விஷயங்கள் சொல்லித்தரணு அப்பற பாத்தீங்கனா தூணு துணி எடுக்க போனா மா ரெஸ் எடுக்க
டிரஸ் எடுக்கு கண்டிப்பா தோலி அந்த மாரில்லாம் போனோம்னா சும்மா பாத்த உடனே ரெண்டாயிரம் ரூபா அப்டி டிரஸ் தூக்குவாங்க அதான் நல்ல இருக்கு எனக்கு அதான் வாங்கி கொடுக்கணும் அப்டின்னு அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன் அது பாக்கறதுக்கு நல்லா இருக்கும் நாங்க வாங்கி கொடுக்கறத நீங்க போடுங்க அப்டின்னு நம்ம சொல்லணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் அது துணிதான் அது கொஞ்ச நாள் வீணாதான் போக போகுது அதயே கொஞ்சம் கம்மியா வாங்கலாம்ல ஆஹ்
இப்ப ரீசேல் வேல்யூனா வாங்கனோம்னா கூட ஏதாவ பொருள் வித்தா நம்மளுக்கு ஒரு ரீசே தா வர மாரி பொறுளெல்லாம் வாங்கி தந்த கூட நல்லது ஆஹ் பெண் குழந்தை ஹா பெண் குழந்தைனா சேவிங்ஸ் பண்ணாங்கன்னா அவுங்க நறைய காசு ஒரு வெள்ளி வெள்ளில ஏதாவது ஒரு அவங்க ரிங் வாங்கி தரது அப்டில்லாம் அந்த காசு அந்தபடியே ஒரு ஒரு கிராமல கோல்டு வாங்கி தர து அப்டி அப்டி பண்ணி அவுங்க சின்ன சி பண்ணாதா அவுங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணோம்னா குழந்தையை வந்து சேவிங்ஸ்ல வந்து ரொம் போ இண்ட்ரஸ் எடுத்து அப்பற காலத்திலயே அவுங்களுக்கு வந்து நான் இதே பழக்கம் அப்டி சொல்லுவாங்களே தொட்டில் பலக்
சுடுகாடு வரைக்கும்பாங்கல்ல உம் உம் நம்ம கத்துத்தறதுதா எல்லாமே பசங்களுக்கு உம் துணி வாங்கறதுக்கு நகை வாங்கலாம் வெள்ளி பொருள் வாங்கலாம் அத எல்லாமே என்னிக்குமே கெட்டு போகாத பொருள் துணி வந்து அப்டி கிடையாது எல்லாமே வீணா போற பொருளு விளையாட்டு பொருளுமே அப்டிதா எல்லாமே வீணடிக்கிற பொருளு வெள்ளியில ஏதோ தங்கத்துல ஏதோ வாங்கி கொடுத்தோம்னா இப்ப தங்கோ வாங்கனவங்கதா கோடீஸ்வரங்களா இருக்காங்க அப்டி ஆயிட்டு நெலம உம் உம் உம் உம்
ம் ஆ பிள்ளைகள வளக்கறதுல வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்பயு கண்டிஷனோட வளக்கணு ஒவ்வொரு வீட்ல பாத்தீங்கன்னா அம்மா கண்டிஷன் இருப்பாங்க அப்பா வந்து ஓவரா ஃப்ரீயா விட்ருவாங்க ஆ ஒரு வீட்ல வந்து அம் மா இல்லாம இருப்பாங்க அப்பா வந்து ஃப்ரீயா விடுவாங்க அ அப்டின்னு இதா வந்து பிள்ளைக வந்து இதாகா துக ஆ ரெண்டு பேருமே சிக் கா பிள்ளைகள வந்து கண்டிஷனோட வளத்தா நல்ல வழிக்கு கொண்டு வரலா
உம் உம் உம் உம் இப்ப கண்டிஷ ன் பண்ணா கூட பசங்க எங்க கேக்குறாங்க அவங்க பண்றதுதா பண்றாங்க இ ருந்தாலு நம்ம கண்டிஷன்ல வைக்கிறது நம்ம கடம நாம பண்ணி நல்லா பொறுப்பான பிள்ளைங்களா வளக்கணு அதுதா உம் இப்ப ரொம்ப பெரிய பிள்ளைங்கள கண்டிஷனும் பண்ண முடியலையே
ஆமா இப்ப சின்ன வயசுலருந்து சிறு வயதுல இருந்து நம்ம சொல்லி குடுத்தம்னா அதுக்குதா சின்ன வயதுல இருந்து அ ம்மா அப்பா ரெண்டு பேருமே ம் சண்ட போடாம இருக்கணு அவங்க முன்னாடியே அம்மாவ திட்டக்கூடாது அ ம்மா முன்னாடி அப்பாவ திட்டக் கூடாது இப்டி ரெண்டு பேரு ஒரே மாரி இருந்தா பிள்ளைக ந பாக்கறவங்க எல்லா வீட்டுக்குமே இதா இருக்கறாங்க ஒரு வீட் ல அப்பா வந்து அம் மாவ வந்து ஒரு மாரி பேசுறது இவங்க வந்து அவுங்கள பேசுறது பிள்ளைகளு அப்டிதான இருப்பாங்க
ஆமா அப்டி பேசனம்னா அவங்களுக்கு வந்து என்ன அம்மாதான அப்பாவ இப்டி பேசுச்சு அப்டின்னு நம்ம என்ன பேசுறோமோ அத திருப்பி அவங்களு பேசுவாங்க அதனாலதா ஆ பிள்ளைங்க முன்னாடி அம்மா அப்பா எந்த வார்த்தைகளும் பேசக் கூடாது சண்டையு போடக் கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப அது நெறைய பேருக்கு தெரியறது இல்ல
ஆமா நெறைய அது வந்து என்ன காரணன்னா ம்ச் ஆண்கள் வந்து அத நெனைக்க மாட்டாங்க.
உம் உம் ஆண்களாதா இருக்கு. ஆமா நம் ஹஹேம் அவங்க ஆரம்பிப்பாங்க நம்ம முடுச்சு. ச்சுருவோ அவ்வளோதா நம்மளாலும் திருப்பி பேசாம இருக்க முடியாது ஆஹ பேசாம இருக்கலாம்னு நெனச். ச்சா கூட அவங்க பேசுறாங்க நம்ம பேசுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. அதுதான உம் கேட்டா அவங்க ஆம்பள பேசுவாங்க நம்ம பேசனா கடைசி நம்ம பேசனதுதா அந்த இடத்துல வந்து நிக்கு. நீதா இப்படி பேசன அப்படிங்கிற மாரி.
ஆஹ ஆமாங்க தோழி அப்புறோ வந்து குழந்தையில வந்து. ஹ சின்ன வயதுல வந்து கண்டிசன்னோட வளர்க்கணு எது எது சீக்கிரமா எது கேட்டாலும் நம். சிக்கிரமா வாங்கி தரக்கூடாது. கொஞ்சோ அட பிடிச்சு அழுகு வச்சு அப்புறோ அந்த அளவு அவங்க ரொம்ப. காஸ்லியா வாங்கித்தராது சின்ன பொருளாதா வாங்கித்தரனு ஒவ்வொரு வீட்ல பாத்தா நம். பாத்துருக்கங்க ரொம்ப. பணக்காரங்களா இருப்பாங்க எந்த பொருழுமே வாங்கி தரமாட்டாங்க குழந். அப்டியே அழுதா கூட வாங்கி தரமாட்டாங்க உருண்டு அழுகு நம்ம அதற்கு ஓடி. சொல்லுங்கன்னா அழுங்க சொல்லுவாங்க இல்லங்க. இப்பெல்லா குந்தைகளுக்கு இப்பயே வாங்கி குடுத். குடுத்தம்னா அவங்களுக்கு வந்து இது. ஆஹ காசோட ஆரும தெரியாது. து அப்புறோ இருக். கேட்டாலும்ங்க இது மேரி. கேட்டா எது கேட்டாலும் வாங்கி தந்துருவாங்கனு.
உம் அது வந்து உண்மைதா அவங்க கேட்ட உடனே நம்ம எந்த பொரு. லுமே வாங்கி குடுத். தா அந்த பொருளுக்கும் மதிப்பு இருக். க்காது நம்பலுக்கும் மதிப்பி இருக்காது.
ஆஹ ஆமா நா பாத்த அளவுக்கு இந்த பணக்கார கோடிசஸ்வறங்களா இந்த மாரி ரொம்ப. கோடிஸ்வரங்கெல்லா பாத்திருக்குற. அந்த மாரி இருப்பாங்க அப்ப நா பாத்த அளவுக். ஏழையா இருப்பாங்கள. கொஞ்சோ மிடில் கிளாஸ் கொஞ்சோதா அவங்க இதா இருப்பாங்க அவங்க வாங்கி குடுப்பாங்க நா பாத்துருக்குற ரொம்ப ஏழ் அந்த கோடிஸ். சொன்னா கூட அந்த ஏழையாக்கு ரொம். ம்ப ஓவரா செலவு பண்.
என்ன நினைப்பாங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டமே அது மாரி நம்ம புள். ள கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி் குடுப். ப்பாங்க. அத வந்து அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவால்ல ஆஹ அந்த பிள்ளைங்க அத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவால்ல. பரவால்ல நம்ம அம்மா அப்பா காசு கஷ்டப்பட்டா கூட நம்மளுக்கு வாங்கி வறாங்க அப்ப அந்தவிஷியத்த நம்ம சொல்லி
சரி வணக்கம் நன்றி தோழி அடுத்த நாள் பாக்கலாம் அடுத்த நாள் பாக்கலாம் தோழி வ நன்றி வணக்கம்
வணக்கம் உம்